ஹலோ ஹாய் சிஸ்டர் ஆ கேக்குது உங்களுக்கு க்ளியரா இருக்கா
ஆ கேக்குதுங்க
ஹாய் சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க
இது இப்போ தாங்க எழுந்தது
இப்பதா எழுந்துருச்சிங்களா டீலா போட்டு குட்ச்சாச்சா
இல்ல டீ சாப்புட்ற பழக்கலா இல்லங்க
கேக்குற எல்லாருமே இத தாங்க சொல்றீங்க டீ சாப்புட்ற பழக்கோ இல்ல டீ சாப்புட்ற பழக்கோ இல்ல என்னல்லா விட முடியலங்க அது அப்டி அ எப்டி சொ சொல்றது அது ஒரு ஹேபிட் மாரியே ஆய்டுச்சு எனக்கு அது அடிக்டட் ஆயிட்டே நா வேற ஒண்ணும் கிடையாது காலையில எந்திருச்
டா அப்டிதா எந்துர்ச்ச ஒடனே குடிப்பாங்க அது பல்லு வெளக்காமலா குடிப்பாங்க
ஐய்யோ சில பேரு அப்டி குடிக்கிதுங்க நமக்கு அந்த பழக்கோ இல்லங்க எ புள்ளைங்கள கூட நா அந்த மாரி ஒரு நாளு குடுக்க மாட்டே கரெக்டா எந்துருச்சாலு மொத வேல ப்ரஷ் பண்ணனு அதுதா அப்டின் சொல்லி குடுப்பே எந்திரிச்சோலு எனக்கு அப்புடிதா ஆனா ப்ரஷ் பண்ணி முடிச்சோலே வந்து வாய் ஒரு மாதிரி இரு இருக்கு எனக்கு ப்ரஷ் பண்ணி முடிச்சோலே எனக்கு டீ குடிக்கணு அதுனால நா வந்து டீ போட் போட்டுட்டு ப்ரஸ் ப டீ போடுவே அ சிம்முல வச்சுட்டு நா போய் ப்ரஸ் பண்ணுவே வந்து இது பண்ணி சூடா குடிக்கனு அப்டி அந்த மாரி பழகிக் ட்டேங்க
ம் ம் ஆனா சில பேரு அப்டியே பெட்ல இருந்து எழுந்துரச்ச மாரியே காஃபி குடுச்ட்டு அதுவு ஸ்நாக்ஸ்ஸு எல்லாமே சாப்புடுவாங்க
இப்ப எல்லாருமே வந்துட்டு இந்த மூவிஸ்ல எல்லா பாத்துட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்ட்டாங்க என்னமோ பெட் காஃபிய இது பெட்ட விட்டு எந்திரிச்சோல குடிக்கிறது அப்டின்ற மாரி பண்றாங்க நெறையா பேரு நெறையா விஷயங்கள் அத பாத்துத்தானே இப்ப பண்றாங்க
ஆமா ஆமா எல்லாமே அங்க சினிமா ரெஃப்லெக்டா தா எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க
நம்ம விடணுன் நெனச்சாலும் முடியலங்க ஆனா எப்டியாத் ட்ரை பண்ணுன்தா நெனைக்கிறே ஆனா கால்ல எந்துருச்சாலு அது குடுச்சா தாங்க அன்னைக்கி நாளே ஓட்ற மார்ருக்கு எனக்கு
ம் சில பேருக்கல்லா அது குடிச்சாதா அந்த என்ன சொல்லு மோஷனா ஆ மோஷன் போறதுக்காண்டி அது னு நல்ல எனக்கு காலையில எந்துருச்சோனே அ ப்ரஷ் பண்ணீட்டு காஃபி குடிச்சாதா மோஷனே போவே அன்ற மார்ல்லா நெறைய பேர்லா எ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல்லா அப்புடிதா நெறைய பேர் இருப்பாங்க
ஆமா எங்க வீட்ல அப்புடிதா என்னோட கணவர் கால்ல எந்துருச்சோல ப்ரஷ் பண்ணிட்டு காலை கடன் முடிக்கணும்னா டீ குடுச்சுட் தா போவாங்க அப்புடுத்தா ஒருத்தோங்க பழகிட்றாங்கல்ல
ம் ஹும் இந்த மாரி
நம்ம தா குடிக்குறோ செரி
ஒரு சில பேரு பால் டீ இல்லன்னாலு பரவால்ல எனக்கு இது வெறும் ப்ளாக் டீயாவே இருந்தா பரவால்ல அதெல்லா குடிச்ட்டா கூட இருந்துக்கிற ஆனா டீ குடிக்கனு
ஆமா டீ குடிக்கணு அதுதா அததுதோ டீ டீ குடிச்சா நமக் கொஞ்ச ரிஃப்ரெஷ்ஷா இருக்கற மாரி ஒரு ஃபீல் வரு அவ்ளதா வேறென்ன
ம் ம்
ஒரு சுறுசுறுப்பு கெடைக்கிற மார்ருக்கு வேல எல்லா கொஞ்ச டக்கு க்குன் பாக்குற மாரி அப்டி அது அப்டி கெடையாது நம்மளா அப்டி வந்து கற்பனை பண்ணிக்கிறோ வேற ஒண்ணுமே கெடையாது
இப்ப ஒரு வே விஷியத்துக்கு அடிக்ட் ஆனாலே அப்டித்தா அது இருந்தாதா நம்மளால வந்து உயிர் வாழவே முடியு அந்த மாரி ஆயிரு
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப யாராலையுமே ஃபோன் இல்லாம யாராலயாவது இரு க்க முடியுமா நம்னால சொல்லுங்க ஒரு டைம் பாக்கர்னா கூட வீட்ல எத் தான வாட்ச் மாட்டிந்தா டைம் பாக்கனா அந்த ஃபோன் எடுத்தா பாக்ற நாளா அது அப்டிதா யாராலையு அத மாத்திக்க முடியாது
ம் ம் ம் ம் அது போலதா இப்ப வந்து நா வந்து டீ குடிக்க மாட்ட இப்ப பாத்தீங்கனா என்னோட கணவர் வந்து டீ அடிக்டடு
டீ அடிக்கல அடிக்கடி டீ கேப்பாங்க
ஆமா எப்ப பாத்தாலு ஏதாவத் ஸ்நாக்ஸ் இருந்தாலே டீ வேணு அந்த மாரி
இந்த மாதிரி ம் ஆனா இந்த ஒரு விஷியத்துல என்ன என்னன பாட் நியூஸ் சில பேர் வந்துட்டு எனி டைம் குடிக்கிறாங்கங்க மதிய தீடிர்னு‌ கே என்ன பண்றீங்க என்ன அப்டின்னா டீ குடிச்சிட்ருக்கே எனக்குந்தா அடிக்கடி டீ குடிக்கனு இன்னு ஒரு நாளைக்கு நாலஞ்சி தரவ குடிக்கிறவங்களு இருக்க தான செய்றாங்க
ம் ஆமா அந்த மாரில்லா இல்ல சப்போஸ் இப்போ நா வந்து டீ குடிக்காதனால சேரி ஒரு ஆளுக்கு எதுக்கு போட்டுக்கிட்டு அப்டின் சொல்லிட்டு அவுங்களுக்கு அப்டியே கட் பண்ணியாச்சி அவுங்க வெளியில தா போய் குடிப்பாங்க அந்த மாரி ஆயிருச்சு
ஓகே ஓகே சிஸ்டர் முடிஞ்சளவு தவிர்க்கிறது நல்லது தா எங்களால தா தவிர்க்க முல்ல நீங்களாவது கட்டுப்பாடோட இருக்கீங்ளே
அது கொழந்தைலருந்து இப்டி பழகினதுனால அந்த பால் வாடைய பாத்தாலே எனக்கு ஆகாது
எனக்கு பால கண்டா புடிக்காதுங்க அதா சொல்றல்ல நா பால் ஒரு நாள்ல கூட இந்த ஒரு டம்லர் பால் குடி அப்டின் சொல்லுவாங்கள்ள அந்த அந்த பழக்கமே கெடையாது கன்சிவா இருக்கையிலிங் கூட நா பால் குடிச்சதில்ல பாலே புடிக்காது அந்த கால்சியம்காகவாது குடின் சொல்லுவாங்க அப்பதா ஓ அ எலும்பெல்லா எல்லா வலுவாகு கொழந்தைக்கு அப்டின்னுவாங்க ம் ம் பால் மட்டு தொட் தெட்டு கூட பாக்க மாட்டே எனக்கு அந்த கவுச்சி வாட புடிக்காது
ம் ஆனா டீ குடிச்சிருவீங்க
ஆ டீ குடிப்பே டீ நம்ம தா டிகாஷன் நல்லா ஸ்ட்ராங்கா போறோல்ல அந்த பால் ஸ்மெல்லே வராம் போடுவே நான் டீ நல்லா பேடுவே ஸ்ட்ராங்கா போட்டு குடிக்கனு நமக்லா
ம் ம்
அதுனால டீ மட்டு குடிப்பே எ ஹஸ்பண்க்கு காஃபினா ரெம்ப புடிக்கு ரெண்டு பேரு ஆப்போசிட் நா டீ குடிப்பேஅவுங்க காஃபினா ரொம்ப புடிக்கு அவுங்களுக்கு திடீர் திடீர்னு கேப்பாங்க காலையில தா டீ குடிச்சிர்ப்பாங்க இல்ல ஈவினிங் தா டீ குட்ச்சிர்ப்பாங்க கொஞ்ச சென்டு ஒரு ஏழு மணி போல ஒரு காஃபி போட்டு தர்யா அப்டின் கேப்பாங்க தோன்றப்ப குடிப்பாங்க அவுங்க காஃபி அந்த மாதிரி நீங்க மேரிடா சிஸ்டர்
ஆ ஆமாங்க
கொழந்தைங்களா இருக்காங்களா
ஆ ரெண்டு கொழந்தைங்க இருக்குங்க
ஆ பொண்ணா பையனா
ஒரு பொண்ணு ஒரு பையெ
என்ன படிக்கிறாங்க
இல்ல இப்போதா ரெம்ப குட்டி கொழந்தைங்க ரெண்டு ம் ஒருத்துக்கு ஒரு வயசு இன்னொருதுக்கு மூணு வயசு
ஓகே ஓகே ஓகே ஓகே எனக்கு ரெண் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க
சோ அதுனாலதா காலையிலேவு அவங்க எந்திக்கிறதுக் முன்னாடியே கொஞ்சோ பேசீர்லா அப்டினு
ஆ புரியுது புரியுது இப்ப அப்டிதா நானுமே வந்துட்டு பேச முடியாது என்னோட கணவர் வந்துட்டு இன்னைக்கு தூங்குறாங்க இல்லனா ஃபோன அவங்க வாய்ங்க்குவாங்க இம்மா டைம் கெடைக்கலதா நா செரி ஓகே ஆ பேசிக்கலா இப்பயாவது பேசலா அவங்க தூங்குறப்பதா நம்ம நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணுனா கூட நம்ம அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதாய் போயிருது நம்ம கிட்ட போன் இல்லையா நம்மகிட்ட ம் அதுனால அவங்ககிட்ட போன் கேட்டுதா நா ஃப்ரெண்ட்ஸ் ட்ட பேசுறே
சேரிங்க சேரிங்க வேற டீ வேற என்ன டீ தவறு வேற என்ன குடிப்பீங்க சாப்டுவீங்க
இனிமேதா காலையில சாப்பாடு இனிமேதான செய்யணு எங்க வீட்ல எப்டினா நைட்டு ஒர்க் முடிச்சிட்டு வரறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிரு நைட் தூங்க ஒரு மணி ஆயிரு எல்லா முடிச்ட்டு தூங்குறதுக்கு அதுனால காலைல லேட்டாதா எல்லாருமே எந்திரிப்பாங்க நம்ம வந்து ஜாயிண் ஃபேமிலி மாமனார் மாமியார் எல்லாரு இருக்காங்க கால்ல காலையில அவங்க எல்லாரு எந்திரிக்கிறது வந்துட்டு எட்ரையாயிரு எப்போவுமே இப்போ வந்துட்டு நேத்துது ஊர் ஊர்லருந்து நேத்துதா வந்துருக்காங்க என்னோட நாத்தனார் நாத்தனார் கொழந்தைங்க ஆல்ரெடி ரெண்டு பாப்பா பாக்றதே கஷ்டோ இன்ன ரெண்டு பாப்பா எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க எல்லாரு தூங்குறதுனாலதா சரி ஓகே தூங்கட்டூ அப்டின்ட்டு நா இப்பதா டீ போட்டே எல்லாருக்கு டீ போட்டு வச்சி நா சீக்கரோ எந்திர்ச்சிருவே சிஸ்டர் எந்திரிச்சி எப் எத்தனம் லே எவ்வளோ லேட்டா தூங்குனாலு கால்ல நா சீக்ரோ எந்திச்சிருவே போய்ட் ஏனா நமக்கு அந்த டீ குடிக்கலனாதா நல்லா இருக்காதே ஒரு மாரி ஆயிருமே எந்திச்சி பிரஷ் பண்ணிட்டு டீ போட்டு குடிச்ட்டு அவங்களுக்குலா அப்டியே வச்ட்டு வந்துருவே ஹீட் பண்ணி குடிச்சுக்குவாங்க அவங்க நா அதோட வந்து ரூம்ல வந்து செத்தநேம் படுத்துருவே அப்புறந்தா போய் சாப்பாடு சூடாதான செ செஞ்சி குடுக்குறோ அதுனால லேட்டா செஞ்சிக்றது நீங்க சமச்சிட்டீங்ளா
ஆம் சாப்பாடு மட்டு பண்ணிருக்கங்க இனிமேதா பண்ணணு கொழந்தைங்களுக்கு காலையில எந்திச்ச ஒடனே அவங்க வந்து கேண்டின்ல சாப்டுப்பாங்க
ஓகே ஓக் அப்ப ஏ அப்ப ஏ இவ்ளோ சீக்ரோ சமச்சிர்றீங்க
அ கொழந்தைங்க எந்திச்சிருவாங்கல்ல ஒம்போது மணிக்கலா சோ அதனால சமச்சிட்டே
ஓ கொழந்தைங்களுக்கு வந்து வேற எதுவு குடுக்கற்தில்ல சாப்பாடு குடுத்துட்றது அப்டி ஆஹ் ஏ கோ ஏ கொழந்தைங்க பால் குடிக்கிறாங்கல்ல எந்திரிச்சி அதுனால் நா லேட்டா பண்றே
ஆ செரி செரிங்க அவங்க ஃபஸ்ட்டு பால் குடிச்சிட்ருந்தாங்க பால் குடிச்சா வந்து கொழந்தைங்க வளர மாட்டாங்க அப்புடின் சொன்னதுனால செரி சாப்பாடு காலைல எந்தி சொன்னே வயிறு நறைய ஊட்டி வுட் று அத ஹெல்த்தியா ஏதாவது நெய்யி வச்சோ அந்த மாரி ஏதாது ஊட்டி வுட்டேனா அந்த பால் வந்து கேக்க மாட்டாங்க அப்டின்ச் சொன்னாங்க இப்பதா கொஞ்ச கொஞ்சமா ரெக்கவர் பண்ணிட்டு கொண்டு வந்துட்
ஏ பொண்ணு ஆ எ பொண்ணு மூணு வயசு வரிக்கு பால்டப்பா மறக்கவே இல்ல ரொம்ப கஷ்டப்படுத்த மறக்கடைச்சு அவளுக்கா வெவரம் தெரிஞ்சு இந்த மாரி பல் ஏத்தி போயிரு நீ அசிங்கமாய்றுவ நீ அழகா இருக் மாட்ட அப்டின் சொன்னோனே அவ புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புற தா விட்டா அது வரைக்
ம் அதே போலதா எ பையனுக்கு மூணு வயசு வரைக்கு நா பால் டப்பாதா இன்னு குடிச்சிட்ருக்கா
ஆ ஆ பாழைக்கேத்துக்கிட்ட அதுதா சிஸ்டர் பெரிய ஒரு தொல்ல ஆனா அது நிப்பாட்ட முட்ல சிஸ்டர் நம்ம வந்து தாய்ப்பால் மறக்கடிச்சிர்லா சிஸ்டர்
ஆமா இந்த புட்டிப்பால மட்டு மற கடைக்க முடியில ஏன அந்த டப்பா பாக்றானா எதோ பாத்தொன்னே பாலு பாலுன் கேட்டுட்டு அதுவு இல்லாம என்னோட மாமியார் வந்தாங்கன் வச்சுக்கோங்ளே அவர் அவுரு வந் அவுங்க வந்துட்டாலே சாப்பாடே இறங்காது எப்ப பாத்தாலு அவுங்ககிட்ட செல்லங்கொஞ்சிட்டு ஆ செல்லோ கொஞ்சிக்கிட்டு
இதா அவுங்ககிட்டயே போய் சொல்லிற்றது நம்மட்ட வந்து கேக்கறது நம்ம குடுக்லனா அம்மா ஊத்தி குடுக்க மாட்றாங் போய் சொ சொன்னா அவுங்க நம்ம ஒரு கேள்வி கேப்பாங்கல ஏ பிள்ளக்கி ஊத்தி குடு அப்டி சொல்லுவாங்கல்ல
ம் ஆமா அப்றமா அவுங்க மறுடியு நா பாலே வாங்க மாட்டே அவுங்க வந்தா தா பாலு அரலிட் ரு வாய்ன்ட்டு வந்து வச்சு குடுப்பாங்க நா வந்து நைட்டுக் மட்டு தா குடுப்பே ஏனா நைட்டு தூங்குறப்ப வந்து ஃபுல்லா ஆ ஃபுல்லா குடிச்சிடு
நேரோ ஆ ஏதாவ்து ஒரு நேரமாது குடுங்க ஏனா அது வந்து நமக்கு பால்லந்து கேல்சியம் கெடக்குது நறையா
கெறனால ம் ஏனா காலைலே நம்மோ குடுத்துட்டோன் வச்சுக்கோங்க அவுங்க வயிறு ஃபுல்லா ஆயிருது அப்புறமா அவுங்களுக்கு ஆஃப்டர்நூனுக் மேலதா பசிக்கவே ஆரம்பிக்குது
ஆமா ஏனா டாக் டர்ஸுமே அதா சொல்றாங்க காலைலே இது பால் வந்து குடுக்காதீங்க ஏனா அது மந்தமாயிரு பசிக்காது பால் வந்து குடிக்கிறத் தப்பு இல்ல பட் அப்போ குடுத்தீங்கன்னா அவுங்க வந்து சாப்புட மாட்டாங்க அப்டின் தா டாக்டர்ஸு சொல்றாங்க
ம் அதுபோ அதனாலதா என்ன பண்ணிட்ட காலைல ஒமிட் பண்ணிட்டு நைட் டு குடுத்துட்டோனா நைட் ஃபுல்லா குடிச்ட்டு படுத்துட்டாங்க அப்டினா அவுங்க வே எந்திக்க மாட்டாங்க இடையில அவுங்ளுக் எந்த ஒரு டிஸ்டபன்ஸு இருக்காது கால்ல ஆ ஏனா வ நம்ம காலைல ரொட்டினு மாத்திட்டோ அப்டினா பஸ்ட் அப்டித்தா பண்ணிட்ருந்தே அவே இந்த இடைலேலா எந்திச்சிருவா காலைல குடிச்சிட் மதிய மட்டு தா சாப் புடுவா மறுடியு நைட் பால் குடிச்சிருவா அப்ப என்ன இருக்கு அப்டின் சொல்லிட்டு வைத் துல ஒண்ணு இருக்காது ஆனா சாப்பாடு கொஞ்ச இரு க்கு அந்த பாலு தா நெறய சாப்பிட்ற மாரி தோணுச்சு சோ என்ன பண்ணலா அப்டின் சொல்லிட்டு செரி இந்த மாரிதா அத்த சொன்னாங்க இந்த மாரி காலைல எந்திச்சோ ஒன்னே சாப் ப்பாடு குடுத்து பழகு அவே கேட்டாலுமே அது இதுன் ஏதாது சொல்லி சாப்பாடு குடுத்து பழகி டு அதுக்கப் அப்புற நைட் தூங்குறப்ப அந்த பாலு எப்டியு அவ நைட்டு தூங்குறப்ப கேட்டுதா ஆவ்வா டப்பா பால் குடிச்சா மட்டுந்தா அவனுக்கு வந்து தூக்க வரு அந்த மாரி பிளாக் டீயாது போட்டு குடுத்துர்ணு அந்த மாரி
அதுதா அதுதா பசங்க வந்துட்டு அந்த பால் டப்பாவ வந்து ரொம்ப கஷ் ட பட்டு மறக்கடிக்கனு வெவர தெரிஞ்சா மறந்துருவாங்க இப்ப ஏ பொண்ணு வந்துட்டு ஆ
வந்துருவாங்கன்னு நா நம்புறே
அதுதா அப்டிதா நானுமே அதனாலதா ஸ்கூலுக்கு போய் விட்ட இவ சாப்டவே மாட்டா அவ ஸ்கூல்ல விட்டா நா இப்போ பால்வாடில கூப்டி விட்டா போய்ட்டு அங்க வந்துட்டு அவ சாப்பிட்டா ஆகணு வேற வழி இல்லல்ல பால் இல்லல்ல அப்டிதா மறக்கடிச்சே அப்டியு என்ன பண் ஆ அப்டியு என்ன பண்ணுவா அவ சாப்ட்டு முடிச்சுட்டு இங்க நா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேல்ல இங்க தூங்க வைக்கிற கூட்டுவந்தா பால் டப்பா வாயில வச்சதா தூக்க வரு அந்த மார்ருந்தா அ அப்புற நா சொல்லி இந்த மாரி பள்ளி திரவு என்னோட அழகு போயிடு நீ எவ்ளோ அழகா இருக்க அப்டில்லா சொன்னாலு பொம்பள புள்ளைனு புரிஞ்சிருச்சு
ம்
அய்யய்யோ அப்டின்னு சேரிமான்ட்டு அதோட அவளாவே ஒதுக்குனா அவ குடிக்கிறதே இல்ல இப்ப சின்னவ வந்து பாப்பாக்கு ஒன்னேஹால் வயசுதா நா இன்ன வர பால் டப்பாவ கண்ல காமிச்சதே கெடையாது ஃபீட் பண்ணிட்ருக்கே நிப்பாட்டிட்டாலுமே டம்ளர்லதா குடுப்பே ஏன்னா இப்ப ஒரு அ நாங்க இப்ப டீ குடிக்கைல அவ டீ கேக்குறா அப்டினா கொஞ்சமா தண் டம்ளர்ல ஊத்தி ஆனா எப்டி குடுக்கணுனா அடில குடுக்கணு டம்ளர் அடில கொஞ்சமா குடுத்தோனு வச்சுக்கோங்களே அவ குடிச்சட்டு வேண்ணா கேட்டுக்குவா அந்த மாரி அவளே புடிச்சி குடுப்பா நம்ம குடுக்கவே தேவயில்ல தண்ணியா இருக்கட்டு எதுவா இருந்தாலு அவளே குடிப்பா புடிச்சு அதனால அவளுக்கு அப்டியே பழகிட்டு இருக்கே சிஸ்டர்
ஆனா இந்த இந்த ரெண்டாவது குழந்த எப்டின்னா ஃபீட் பண்றத நிப்பாட்றதுக் காண்டி நா வந்து சேரி பால் டப்பால குடுத்து பழக் கலா அப்டின்னு சொல்லிட்டு பால் டாப்பா குடுத்தா அத பாத்தாலே ஓடி போறா அதுல தண்ணி குடுச்சாலுமே குடிக்க மாட்டேன்றா அத வெச்சு வெளையாடத்தா செய்றாலே தவிர அது வந்து அது ஒரு நமக்காண்டி குடுத்திருக்காங்கன்ற மைண்ட செட் அவளுக்கு வரல சோ அதனால சேரி நம்மளு அது நல்லதுதானே அப்டின்னு சொல்லிட்டு அத விட்டுட்டே
அ முடிஞ்சளவு வந்துட்டு இப்பெல்லா வந்து உறிஞ்சி குடிக்கிற மாரி ஸ்ட்ராவோட டம்ளர் இருக்கு இல்லன்னா அதுக்கு கேத்த மாரி ஜிப்பர் பாட்டில் சின்னமா இருக்கு
ம்
அப்டி ஏதாவது ட்ரை பண்ணுங்க இப்ப எ பொண்ணு பெரிய பொண்ணு ஜிப்பர்ல தண்ணி குடிக்கிறதுனால அத பாத்து பாத்து இவ ஜிப்பர்ல குடிக்க ஆரம்பச்சதுதா இப்ப டம்ளர்ல குடிக்க ஆரம்பச்சது அவ பால் டப்பால குடிக்கைல இவ வெவர தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவ்ளு அதையேதா குடிச்சிருப்பா இப்ப பெரியவ என்ன பண்றாலோ அத டிட்டோ பண்றா என்ன பண்ணாலு பண்ணுவா அவ என்ன பேசுறாளோ அதே மாரி இப்டி வாயசச்சு இப்டி இப்டி பண்ணுவா
கீ க